ஹலோ கேக்குதுங்ளா?
ஆ கேக்துங்க தோழி என்ன
மழ மழ பேஞ்சுகிட்ருக்கு இல்ல மழ பேஞ்சுட்ருக்கது அதுனால கால் கட்டாயிர்ச்சு போலருக்கு ஆ நெட் வொர்க் ப்ராப்ளம் போலருக்கு தோழி
ஓகே தோழி சொல்லுங்க
அழகு குறிப்புங்கள பத்தி எதாது நீங்க தெரிஞ்சுக்கிறத பேசலா
ஓகே இப்ப நீங்க பன்னெண்டு வருஷமா இந்த தொழில பண்ணிட்டிரு பீங்க உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்லா இருக்காங்கல்ல
எரநூறு பேரு கிட்ட இருக்காங்க ஆ கேக்குது கேக்குது எரநூறு எரநூறு பேருகிட்ட இருக்காங்க உம் எறக்கு எரநூறு பேருக்கிட்ட ஏன்ட்ட இருக்கு ஆமா கண்டிப்பா நம்ம செய்யிற தொழில் வந்து கண்டிப்பா ரெண்டு புள்ளைங்கள ஆமா ரெண்டு புள்ளைங்கள வந்து நம்ம படிக்க வச்சி முன்னேறி கொண்டு வந்துருக் கொம்னா கொஞ்சொ கஷ்டப்பட்டு ஒழைக்கனு
ம் உழைப்பில்லனா ஒ மனுசனா சொல்லுங்க
என்னனா நா வந்து ஒரு சூழ்நெலைல கத்துகிறேன்னா அன்னை க்கி வந்து யோசுச்சே நாளக்கி நெலமைகள் எப் பிடி வேணாலு மாற்லா நம்ம பொம்பளைங்கன்றப்பொ ஒரு கைத்தொழில் கண்டிப்பா வேணு தேவப்படு அப்டிங்கிறதுக்கு நா கத்துக்கிட்டே
ம்
ஆனா இடைல பாத்தா எங்க வீட்டுக்காரவுங்க தவறிட்டாங்க அப்ப அந்த தொழில் வந்து எனக் கை குடுத்துருச்சு ஆஹா தவறதுக்கு முன்னாடியிலிந்தே நா இருக்கே இப்போ ஒரு மூணு வர்ஷோ ஆவுது அவுங்க
திருமாட்டீங்
இல்ல அவர் இருக்கும் போதேதா அவர் தா கூட்டிட்டு போவாங்க வருவாங்க இ இப்ப மூணு வருஷொந்தா ஆவுது அப்ப எனக்கு அவுங்க இல்லாத காலத்துல இந்த தொழில் வந்து எனக்கு அவ்ளொ ஒரு முக்கியமா இருக்குது பயன்படுதுல்ல இப்போ அப்ப கண்டிப்பா வந்து எல் ஆ எல்லாரு
சப்போட்டிங்கா இருப்பாரா இல்ல எப்டி?
ஃபஸ்ட்டு‌ போம்போது அவுங்களுக்கு இந்த இது புடிக்கல இத கத்துக்குறது அ ப்புறொ நா வந்து வேல பாக்க பாக்க அவருக்கு கேக்குதுங்ளா? கேக்குதுங்ளா ஆ வேல பாக்கறத பாத்து பாத்து அவர் எனக்கு எல்லாமே ஜாமா வாங்கிட்டுவந் தரது என்னய கூட்டிட்டு போயி போய் கஸ்டமர் வீட்டுக்கு நா போறேன்னு வச்சுக்கோங்களே எதோ ஒரு ஆ அதாவுது அவுங் வீட்லயே சிலர் வர முடியாதவுங்க அங்க வந்து பண்ணுங்கன் சொல்வாங்க அப்ப அவர் தா கூட்டிட்டு போயி உடுவாரு கு திரும்ப கூட்டிட்டு வருவாரு இந்த மாரி எனக்கு எல்லா டா எல்லாத்துலய் சப்போட்டாதா இருந்தாரு ஆ ம் வாங்கிட்டு வர எதா
நீங்க ஒரு கடையா வச்சி பண்ணிங்ளா?
கடதா
இல்ல ஒரு கடதான வச்சிருந்தீங்க இல்ல வீட்டுக்கு போய் தா பண்ணிங்ளா பியூட்டிச
கட வச்சிருந்தே சிலர் வந்து எனக்கு ரொம்ப அதாவுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷோ பழக்கத்துலருந்தாங்க அவுங்ளால வர முடியலன் வச்சுக்கோங்க வயசானவுங்க அப்ப அவுங்க வந்து லாயாருந்து குமஸ்தாவா இருந்தாங்க குமாஸ்தாவா இருந்தாங்க
ஆ
அதனால ஆ ஏனா வந்து அந்த வயசானவுங்களால வர மு முடியாதில்ல கடைக்கி அ நம்மள்ட்ட பத்து வருஷோ வந்து வேல இங்க பாத்தவுங்க அங்க வர முடியில நீ கொஞ்சோ வரியாப்பான் கேக்கு போது ரெக்வஸ்ட் பண்
சம்மந்தமா வர முடியாதில்ல வொர்க் இருக்கம் போது ஆ
ஆமா இப்ப ஹேர் டை பண்றாங்கன் வச்சுக்கோங்களே அவுங்களால வர முடியாது ஆ அதனால அவுங்க வந்து எனக்கு வீட்ல வந்து கொஞ்சோ பண்ணி வுட்டு ஃபேசியல் பண்ணி ஐப்ரோ லா பண்ணி வுடு பான் சொல்லுவாங்க அப்படிருக்கு போது நா போய் அவுங்களுக்கு எழுவது வயஸ் ஆனாலு பர பரவால அவுங்க மெயின்டென் பண்றாங்க அத அப்படிங்கு போது நம்ம அவுங்களுக்கு போய் செஞ்சி குடுக்கனு ஆமா அவுங்க அமெரிக்கா எல்லா போய்ட் டு வருவாங்க அந்த மாரி அந்த மாரி இருக்கவங்களுக்கு நம்ம போய் செஞ்சி குடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷோ செரி அவுங்கள நம்ப பாத்த மாரி இருக்கு என்னையு அவுங்க பாத்த மாரி இருக்கு அந்த மாரி அப்டி இருக்கனால தானே இன்னைக்கு நம்பள வந்து தேடி வராங்க அடுத்தடுத்து அவுங்களோட முடியாது அவுங்க வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னய தானே
ம் செரி இப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு அழகு பண்ணுவீங்கில்ல
ம் ஆமா ஆ சொல்லுங்க
செரிங்க தோழி நீங்க இப்ப அடுத்தவங்களுக்கு ம் ஏன் கேக்கற நீங்ளே பண்ணிக்குவீங்ளா இல்ல